ஆஹ் வணக்கங்க ஆ ஆ நல்லா இருக் கங்க நீங்க எப்டி இரு
நல்லா இருக்கேங்க என்ன சாப்ட்டீங்க
இது சிக்கன் மட்டன்
ஓ இன்னைக்கி அந்த திருவிழான் சொன்னீங்கல்ல கரெக்ட் ட்டு கரக்ட்டு கரெக்ட் அதா பசங்களா ஒரே கூச்சலா இருக்கு அப்டியே ஜாலியா இருக்கீங்க போல ஆ ம் இது பிரியாணி செஞ்சீ ங்ளா இது கொழம்பு மாரி செஞ்சுட்டீங்களா
இல்ல பிரியாணிதா பண்ணே நான்தா பண்ணே பிரியாணி பண்ணிட்டு பிரியாணி பண்ணிட்டு சிக்கன் அப்டி கிரேவி மாரி வச்சுட்டு
ஆஹ்
உம் மட்டன் கொழம்பு செஞ்சு
சேரி சேரி சேரி ஏன்னா நாளைக்கி கெளம்பிடுவீங்க எல்லா அவுங்க அவுங்க வீட்டுக்கு ஆ உம் உங்களுக்கு அம்மா வீட்ல இருந்து பக்கமா உங்களுக்கு த்து வேலைக்கு போறது
ஆஹ் திரு இங்கதா பக்கம்தா ஜங்ஷன் ஏரியா எறங்கி நா போணு பஸ் பிடிச்சு போலா இல்ல டூ வீலர்ல கூட போய்க்கலா ஏழுக் ஏழு கிலோமீட்டர்தா
அஹ் அப்டிங்களா செரிங்க செரிங்க செரிங்க செரி சேரி ஆ ஆ ஆ அப்டிங்களா சே
நீங்க என்ன சமைச்சீங்க
நானா நா இன்னைக்கி என்னப்பா செஞ்சே ஒரு என்னாது அது சிம்பிளாதா செஞ்சே இன்னைக்கி தக்காளி சாதோ மாரி செஞ்சுட்டு புதினா சட்னி மாரி அரச் சவிட்டுட்டா
உம் நீங்க சொன்ன பிச்சி-பிச்சி குழம்ப சொன்னீங்களே அது செஞ்சுருதென் செஞ்சு இட்லி ச இட்லிக்கு அ
ஆஹ் ஹ் ஹ் க கள்ள மாவு குழம்பு கரெக்ட் த செரி எப்டி இருந்துச்சுங்க
ஆ நல்லா இருந்தது தேஷ்ட இருந்தாது
நல்லா தான் இருக்கோ அது
ம்
நல்லா இருக்கோ அது சாப்பிட்டு அது நீங்க அது டேஸ்ட் புடிச்சு ந இன்னும் உங்களுக்கு டேஸ் போடிச்சுச்சுன்னா நீங்க ரெகு ரெக்குலராக செய்யாரும்
ஆஹ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அந்த கிள்ளி கொலம்பு கூட சொன்னீங்கள கிள்ளி
என்னப்பா
அது மா பருப்பு பச்ச மிளகா தக்காளி எல்லாம் போட்டு கிள்ளி கொழம்புன் சொன்னீங்களா சம்பார்க் சூடா சாப் ப்டா நல்லா இருக்கு
நல்லா இருக்கோ நல்லா இருக்கோ அது சாம்பார் சுட சாம்பார் இருக்கு கொஞ்ச நெய் போட்டுட்டு நீங்க அதது போட்டு ஒரே ஊராக வேச்சு சப்ட்டா கூட அவள அருமையா இருக்
ஓ ஓ அது பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சாம்பார் ஒரு நாள் கூட செய்யல நானே நானே ம காலையிலக்கு யாரு எப்பற எழுந்து எதுன செய்யறது சாம் மாரி இதது வச்சிடலாம் அப்படின்னு நைட்டு செய்யும் போத எக்ஸ்ட்ரா பருப்பு போட்டுதான் செஞ்சேன் எப்பயுமே ஒரு சின்னடம் கிண்ண கொழம்பு கிண்ணத்துலத காலி ஆவும் இன்னைக்கு வச்ச குழம்பு எல்லா நைட்டே காலியாச்சி பசங்
நல்லா இருந்துச்சுன்ட்டுங்களா
ஒரு வீட்டுக்கார சொல்லி ஃபிரெண்ட் பசங்க கிண்டல்ச்சன்னாங்க அவ சின்னவ சொல்லினுந் பெரியவ வந்தா மட்டுந்தா உனக் க்கு ருசியா சமைக்க தெரியுது அப்டின்னுந்தா இல்லட இது ஆன் டி சொன்னாங்க
ஆஹ்
அப்டின்
பரவால நா சொல்லி குடுத்து ரெண்டு வீட்ல செஞ்சி சூப்பரா பண்ணிட்டுக்கிறீங்க ப்பா சூப்பருங்க சூப்பருங்க
நல்லா புடிச்சது பசங்களுக்கு எனக்கு ஒரு ரெண்டாய் இல்ல வெளக்கு மாவெலா செய்றது இல்லையாம் பாட்டி இருந்த செய்யறதுல்லையா ஆஹஹ அதேதா செய்யறது இல அஹ் எங்க ஊர்ல யாருமே வெளக்குமாவு வச்சுன்னு இல்ல
இங்க எப்டி தெரிமாப்பா இன்னிக்கு நீங்க அத செய்யறீங்க இல்லைங்களா இன்னிக் கி புதன்கிழம இன்னிக்கு நாளை கி ரெண்நாள் வெளக்கு படிக்குவாங்க இன்னிக்கு செய்றவங்க போய் செஞ்சன்னு வ ந்துருவாங்க படிச்சிட்டு வ ந்துருவாங்க நாளைக்கு வந்து ஆஆ அந்த பம்ப உடுக் கோடு பம்ப வந்து வச் சி ஊர் ஃபுல்லா வரும்போது எல்லாமே வெளக்கு மாவு எடுத்துன் போவாங்க
உம்
வெளக்குமாவு ஓ வெளக்கு அதுல ஏரிய வச்சி எடுத்துட்டு போவாங்க எரிய வச்சி எடுத்துட்டு போம்போது என்ன பண்ணுவாங்க அங்க போயிட்டுன பூஜ பண்ணிட்டு அந்த துள்ளு மாவு கொடுக்குவாங்க தெரியுங்களா
ஆஹ் ஆஹ்
துள்ளு மாவு செய்வாங்கல்ல அது செஞ்சுட்டு எடுத்துட்டு போறவங்க எடுத்துட்டு போலாம் அன்னைக்கு செஞ்சு ஆஹ் அது எடுத்துட்டு போயிட்டு படைச்சுட்டு அது அதனால என்ன ரீசன்னா வீட்டுல இருக்கிற கடன் தொல்லை கஷ்ட டலாம் நீங்குன்னு சொல்லுவாங்க ஆமா நீங்குனு சொல்லுவாங்க அதனால தான் அந்த துள் மாவு படைக்கிறது
ஆஹ் நைட்டுக்குதான் பாட்டு கச்சேரி இருக்குதுன்னாங்க பத்து மணிக்குள்ளவே முடிஞ் சருனு போலீஸ்
ஆமா இப்ப உங்க அங்கன்னு இல்லப்பா எல்லா இடத்து லையும் பாட்டு கச்சேரி பத்துக்க முன்னல்லாம் பன்னெண்டு விடிய விடிய எல்லா போகும் மூணு மணி நாலு மணி ஆடலு பாடலும் எல்லாலே கொண்டு வந்து விளையாடி ஆடின்னு ப்பங்க இப்ப அப்படில்லாம் கிடையாது எல்லாருக்கும் பர்மிஷன் வந்து அஞ்சு மணி நேரம்தான் ஆறு மணிக்கு இல்ல ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடனும் ஏழு டு பத்து மூணு மணி நேரத்துல க்ளோஸ் பண்ணிடனும் ரொம்ப அதிக நேரம்லம் வச்சிருந்த இந்த பசங்களெல்லாம் குடிச்சிட்டு கலாட் டா பண்றாங்களே ங்களா அதனால வந்து அது தூ அந்த போலிஸ் வந்து ஸ்ட்ரீட்டா அத ஃபாலோ பண்ணிட்
ஆஹ் அத சொன்னாங்க சே நேத்தே வீ ஓ வீட் ட்டுக்கார வுட்டுட்டு வந்துட்டோம்னுட்டு ஃபோன் அடி ச்சு சாப்டியானாரு ஆஹ் சாப்பிட்டேன் நான் இன்னும் சாப்பிட
ஆஹ் ஆஹ்
இல்ல இவங்கல்லாம்
எப்பவுமே பாருங்க இதேதா இதேதா இதேதா இதேதா இதேதா அஞ்சு நிமிஷம் அஞ்சே நிமிஷம் இது இதுதான் ஒரே நிமிஷம் அப்படியே நீங்களே பேசிட்டே கொஞ்சம் இது பண்ணுங்க
அ அதனால நானு கே
இரு கொஞ்ச தான் இரு கூப்படுற இரு ஹலோ அந்த காரிாப்ல பேசறேன் நீ பேசி எ அப்படியே பேசு பேசிருக்கன்ட் ஹ அதுதான் கட் பண்ணி புரியல ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆ
எங்க எங்கயோ சுத்த திராங்க ஆனா நம்ம ஒரு நாள் தா அம்மா வீட்டுக்கு வந்து ஓ உடனே அவங்களுக்கு பொங்கிருதா அப்ப நமக்கெல்லா தெனம் பொங்கணுல்
ஹ அதுதான் அது என் நக்கல என்ன தெரும்ம கேக்குறது சாப்பிட்டியாம வாரு ஆஹ் சாப்பிட்டங்க அப்பதான் நல்லா சாப்பிட்டு உடனே இவரு சொல்ல நீ சாப்ப சாப்பிட்ட நாங்க எப்டி போன உனக்கு என்ன நானு எங்க அம்மாவும் வெளியி சாப்ட்ட மூணு நாளும் எங்களுக் ஒடம்பு சரியாயிடுச்சு அப்ப உங்க வாடிச்சு அது அவங்களுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு மட்டும் நான்ல
ஆஹ் வீட்டுல நடக்கும்போது வந்து ஹோட்டல்ல தா சாப்பிட்டு வருவாரு ஒரு சில டைம்ல சாப்பிட்டேன்னுவாரு ஆனா வெளியில வந்தனன்னு மட்டு சாப்பாடு ஹோட்டல் கிடையே தெரியாதது மாரி
அதேதான் அதேதான் போயனுக்கு இங்கயும் அதேதான்
அதுக்கப்புறம் செரிவா சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன்னு எனக்கு நான் வீட்டுல சாப்பிட மாட்டே டப்பாள போட்டு வை நம்ம கேட்ட ஆனந்தே வாங்கி பார் அவரு கேட்ட என்ன என்ன வாங்கினு போனாரு
ஆஹ் சேரி சேரி சேரி அதுதான் அம்மா வீட்டுக்கு போனா இப்படி ஒரு க்கு நெறைய நடக்கும் அ ஆனா ஒரு சில டைம்ல சண்டயில்ல போய் முடிஞ்சிடும் நம்ம நல்ல விதமாவே சொன்னாக்கு போதும் அது வேற மாரி எடுத்து இருப்பாங்க இவங் அதுதான்ப்ப இங்களோட போட்டன் சின்னா தெரியுமா காலம் புல்ல இவங்க கூடேந்துந்தர்ணும் ஓகேவா ஆனா அவுங்க நென ச்சபோது நம் போயிடணும் அவங்க இதனா டிஸ்டர்பன்ஸா சீவர்ந்து அது செய்ய முடியாதுன்ன நினச்சிட்டாங்கனா எனக்கு என்ன வண்ணனா எம்மா அம்மா வீட்டுக் போல ஒரு இன்னோருந்து வருது போ டயடா இக்கற மாரிக்குது ரொம்ப டல்ல இக்கற மாரி அப்பதான் ரொம்ப கொஞ்சால இருக்கும் அப்பதான் நா வேணுண்டு இல்லல்ல எனக்கு வேல இருக்குன வேலைக்கு எங்க அம்மா ஊர் போட்டு இருக்கறாங்க வரவேட்டாங்க இல்ல நாலு நாளுக்கா இல்லம் போயிட்டு வா போயிட்டு வானுவாங்க
ஆஹ
அப்போ வேணுன்டு நா போறது கிடையாது இது நடக்கும் இது நடக்கும் எல்லார் வீட்லயும் நடக்கும்பா உம்
அது நம்ம கிளம்பு பத் பத்து மணிக்குள்ள வேலை கிளம்பும்னா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போவோம் எல்லாம் சிங் சிங்கு பாத் பாத்ரூமல்லாம் இது பண்ணிட்டு போனா கரெக்டா பாத்தா சிங்கான ஒரு பிளேட் சாப்பிட்டு ப்ளேட்டு அத கழுவி வைக்காது அதே கழுவிட்டு போன சரி போம்போது ரெஷ்ரூம் போயிட் போலாம்னு பார்த்தா அங்க அப்படியே ஜெட்டி பணியனு அதே தண்ணியில போட் ட்டு வந்தறது இவ் அது சொல்ல ஓன் பின்னாடி எனக்கு புடுங்கறதுக்கே சரியக்குது இதுல ந கிளம்பி காலம்பி ரெ டயும் கரெக் டைம் போலையாம் அதையும் வேற கேள்வி கேட்கறது
ஆமா என்ன பண்றது ஒண்ணு திருவிழா நம்ம கூட வந்துறணும் ரெண்டு நாள் இங்கன்னா இருக்கணும் இங்கயே இருக்க மாட்டாங்களா மாமியார் வீட பார்த்தா கஷ்டமா இருக்கும் வரவும் மாட்டாங்க மாமனார் கிட்ட பேசவும் மாட்டாங்க நம்ம கூட்டு போன கூட வர தும் கிடையாது ஏன் கூப்புல்ல அப்புறம் லாஸ்ட் நீன ரொம்ப கூப்பிட்ட மாறியே இன்றுவரு எங்க வீட்டுக்கருக்கு பழக்கம் என்ன தெரியுமா இது வரயும் கல்யாணம் அனதுலா இருந்து இன்னைக்கு வரையும் கிட்டதா எங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கலனாய் ஒரு நாள் எங்க வீட் விடல வந்து தங்கன சரித்திரமே கிடையாது ஏங்க கூட வந்தவே வரவும் மாட்டார் ஒன்னு பஸ் ஏதிருவாரு அப்படி கார்ல போ போறதன்ந்த வெளியே இட்டுனு வந்து விடுட்டு போயிடுவார் உள்ள வந்து அவங்க என்ன நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சரி பார்த்துட்டு அது மாரி கொஞ்சம் சும்மா எங்க அப்பா அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம் அது என்ன மே கிடையாது நானும் கேட்டு கேட்டு பார்த்தேன் அது தானா வரணும்ல்லப்பா நம்மளா கேக்கலா முடியாது சரித்தானா வர்ணும்
ஆனா நாம மட்டும் அவங்க அப்பா அம்மா கூட அவங்க தங்கச்சி அக்காங்க எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் இயோ ஏன் அவங்க வந்தாங்களா ஏண்டி மூஞ்சிய தூக்கி இருந்தியாமே
ஆஹ் அதேதான் அதே தான் அவங்க அக்கா வந்துட்டா போதும் அவங்க அக்காக்கு வந்து நான் அப்படியே அவ வேல காறியாவே மாறிணும் அப்படியே கைய கட்டி நின்றுக்கணும் டீ சாப்பிடுறங்களா மேடம் சாப்பாடு சாப்பிறீங்களா மேடம் இட்லி ஊத்துட்டுமா மேடம் உங்களுக்கு என்ன டிப செஞ்சு அவங்க கேட்டு கேட்டு செய்யணும் எங்க அக்கா அதுவும் அன்னைக்கு பார்க்கணுமே அன்னைக்கு தான் காசு நிறைய பாக்கெடலருந்து வெளிய வரும் நோ ஆனா மனசார செய்வாங்க எங்களுக்குனா கொஞ்ச கஷ்டப்படுவாரு அக்கா வந்துட்டா போது அக்கா பசங்க வந்துட்டா போது அப்பா அப்பா அப்பா இவ அட்ராசிட்டி இருக்குது சாமி சொல்லவே முடியாது போங்க அப்டி பண்றாங்க
எல்லா இதுல ஒரே சிம்டம்ஸ் எய்தி வெஷ்டபொலக்குது ஆண்டவ
ஆஹ் அதேதா ஆம்பளைங்கன்னா இப்டிதா அன்ற இதுல வந்துட்டோங்க அவங்களு அந்த ஃபார்ம்லே இருந்துடாங்க ஒன்னு பண்ண முடியாது அதே ஃபார்ம்ல இருக்க ஆரம்பிச்சி
உம் மாத்தவே முடியாது
மாத்த முடியாது இல்ல மாத்தவு முயற்சி கூட கூடாது முயற்சி பண்ணா நம்ம தோத்துதா போணு அந்த மாரி ஆயட்டு போங்க என்ன பண்றது எல்லா ஆம்பளைங்களு அப்டிதா இருக்றாங்க நம்ம ஒரு சில லேடிஸ்ல ஃபண்ணா எடுத் துக்குறோ அத ஓகேங்களா அது மாரி ஒரு ஜாலியா எடுத்துக்குறோ ஆனா ஒரு சில வந்து எப்ப பாத்தாலு இவ கூட இப்டியே இருக்குதுன்ற மாரி அவுங்க ஒரு மென்டாலிட்டி போயிறாங்க ஐயோயோ இப்டி பண்றாரு அது ஒரு கொடும மாறியே பேசுறாரு ஐயோ எங்க வீடுக்காரு
ஆமா எங்க மாமியாரே சொல்லவாங்க அவ என்ன பண்ணாலே உங்க அம்மா கோமே வரமாட்டேந்துரா அடின்னு இருக்குவாங்க அதுக்கு சில ஏ உங்க ஆயாக்கு வந்து ந நானு உங்க அப்பன சண்ட போட்டத பாக்கத்து வேடிக்க பாக்கதுக்கு நல்லா
ஆஹ் ஆஹ் ஆஹ் இல்லது எல்லாரு மாமியாரோட மனசு அடுத்த இணைப்புல கண்டிப்பா மாமியார் ங்கல பத்தி
ஆஹ் சரிங்க சரிங்க ஆஹ் நன்றிங்க ம்